ஹலோ
வ ஐப்ரோ
ஹாய் வாய்ஸ் கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங் ப்ரோ
ஹலோ
ஹலோ கேக்குதுங்களா எஸ் எஸ் கிலாஸ் ஆ கிளியரா கேக்குது ஒகே ஒகேங்க ப்ரோ நா சும்மா பத்துட்டு இருந்தேங் ப்ரோ நீங்கங் ப்ரோ
ம் என்ன வெப்சைட் பாத்துட்டே இருந்தீங்க
நானா சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தே லைக் மெகந்தி ஆ தி ஒர்க்கு சோ அந்த மாரிலா கொஞ்ச இன்ட்ரெஸ்ட்ங்க அதனால மெகந்தி வீடியோஸ் பாத்துட்ருந்த
அ அதா சிஸ்டம் போட்ட நெட்டு வேஸ்ட் ஆககூடாதுனு எவ்ளோ எஃபெக்ட் எடுக்குறீங்க
அப்டில்லா எதுவு இல்லைங் ப்ரோ சரி அந்த மாரி வீடியோஸ் பாத்தா கொஞ்சோ எஃபக்டிவ்வா மீன் எதனா லேர்ன் பண்ணி க்கலா அப்டிங்கிறதுக்காக பாத்துட்டு இருந்த
ம் ம் கத்துக்கோங்க எதன்னா கல்யாணோ வந்தா சொல்ற ஆ எங்க மாடில இருக்கீங்களா என்ன மாடில இருக்கீங்களானு கேட்ட
இல்ல இல்ல
இல்ல அப்டே இந்த இந்த கடல் ஒரத்துல அல மாரிவருல்ல சவுண்ட் அந்த மாரி கேட்டுச்சு சோ அதனால மாடில இருக்கீங்களோன்னு நெனச்ச
மேக்ஸ்ஸு உங்களுக்கு எந்த அளவுக்கு வரும் மேக்ஸ் எதாவது இல்ல இங்கிலீஷ் நீயோ
வரா மனப்பாடம் பண்ணிதா பாஸ் ஆன நாலா டென்த்து டுவல்த்து என்ன சு சுத்தமா மேக்ஸ் வராது எனக்கு எதுமே சுத்தமா வராது மேக்ஸு ரொம்ப சுத்தமா வராது
இங்கிலீஷு எந்த அளவுக்
இந்த இங்கிலீஷ் ஓர் அளவுக்கு மேனேஜ் பண்ணிடுவ ஒரு ஃபிப்டி ஃபிப் மேனேஜ் பண்ணிடுவ மேக்ஸ் எல்லா எனக்கு அவ்ளவா வராது சோ நா ஃபுல்லா நா தா காலேஜ்லயே வந்து ஃபுல்லா மெயின் சப்ஜெக்ட்ல கதை எழுதி பாஸ் ஆன இல்ல இந்த தமிழ்ல எழுதுவாங்க தெரியுமா கத அந்த மாரி கோடிங்கெல்லா கதையா எழுதன கூப்டு திட்னாங்க தம்பி என்னப்பா இது வித்தியாசமா இருக்கு அவ அவ தமிழ் இங்கிலீஷ்ல த தமிழ் இங்கிலீஷ்ல கத எழுதுவா
ஓகே
சோ நீங்க வந்து இது இது பண்றீயே அப்டின்னு கேட்டாங்க சரி உங்க இந்தியன் அகாடமிய பத்தி எதனா தெரியுமா
எதுங் ப்ரோ
இந்தியன் அகாடமி
இந்தியன் அக்காடமி இந்தியன் கான்ஸ் டியூஷன் வேணா இப்போ ரீசெண்டா பாத்து
ஆஹா சரிப் இப்ப ரீசண்டா இப்ப ஒரு சில இஷ்யூஸ் எல்லா இருக்குல்ல நம்ம பக்கத்து நாடு இந்த சைடு நாடு அந்த மாரி இப்ப பெட்ரோல் டீசல்ல ஏ இவ்ளோ இதாகுது அது அதபத்தி எதுனா தெரியுமா
அது மாரினா தா தாமு அமெரிக்காவ்ல ஏதோ ஆர்மஸ்ஸுன்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ அது பேர் அந்த நீர் அணை அதுல ஏதோ இஷ்யூ வந்தது இல்லைங்ளா
ஆமா ஆமா ஆமா
சோ அது ரிலேட்டடா இஷூ போயிட்டு இருக்குதுனால யாரும் ஈரான்க்கோ அமெரிக்காக்கோ இஷ்யூங்ளா
ஈரானுக்கூ பஃர்ஸ்ட்டு வந்து ஆ பஃர்ஸ்ட்டு வேற ஒரு கண்ட்ரிக்கு அமெரிக்காவுக்கு இஷ்யூ அது அப்டியே திரும்பி ஈராக் யா ஈராக்கு ஈரான் இல்ல ஈராக்னு நெனைக்கிறேன் கரட்டாதெரில்ல ஈரானு கன்டெல பட் ஆனா ஈரான் நெனைக்கிறே சோ அவுங்கதா வந்து ஆயில் நெறைய ப்ஃரொடியூஸ் பண்றவுங்க அவுங்ககிட்ட இருந்து தா நெறைய சப்ளைஸ் வரு அங்க மேக் மேக்சிமம் வந்து அவுங்க வந்து சவுதிக்கு வந்து டூ ருபீஸ் த்ரீ ருபீஸ் சம்திங் சப்ளை பண்றாங்க நமக்கு வந்து தர்டி ஓ தேர்ட்டி த்ரீ ருபீஸ் நம்ம பேரல் வந்து எயிட்டி டாலர்ஸ் பேரல் நைன்டி ஃபோர் இன்ஞ்சு இப்போ எய்டியா மாருச்சு லாஸ்ட் இந்த இந்த மந்த் த் நைன்டீன் வந்து அக்ரிமென்டு போட்டு ஸ்டாப் பண்டாங்க இந்த மாரி ஸ் யூ வேண்டா நம்ப ஸ்டாப் பண்ணிக்கிலான்டாங்க பட் நம்புளுக்கு இந்த ஒரு டூ மந்துக்கு எலெக்ஷன் முன்னாடியே வந்து இஷ்சு ஷார்ட் ஆய்சில்ல டைரக்ட் ரேட் டு அதிகமாயிடுச்சு சோ அதுனால ஆயில் வந்து எல்லா இடத்துலயு டுவென்டி த்ரீ பர்சன்டேஜ் ஏத்திட்டாங்க அரௌண்ட் டுவல் கண்ட்ரிஸ் ஏத்திட்டட்டாங்க பட் ஆனா நம்ப மட்டூ தா வந்து இன்கிரீஸ் பண்ணவே இல்ல நம்மள எலெக்ஷன் சொல்ட்டு நம்மள எது பண்ல டூ மந்து வந்து லாஸ்ட்லேயே வந்து பெட்ரோல் பங்க் வந்து பம் பண்ணாங்க ஆஸ்யூசுவல் இப்ப வந்து நம்ப ஒன் டுவெண்டி சம்திங் வந்து கிராஸ் பண்ணிருக்கணு ஒன் டுவென்டி டு ஒன் தேர்ட்டி பட் ஆனா வந்து அவுங்க வந்து இந்த ஒரு எலெக்ஷன் டைம் சொல்ட்டு எதுவு இஷ்சு வரக்கூடாது சொல்ட்டு இவுங்க என்ன பண்டாங்க ஓகே இந்த டூ மந்த் நம்போ ஹோல்டு் பண்ணிக்கலா சொல்ட்டு பண்ணிட்டு தா இப்ப உடனே உடனே அதாவது வந்து அஸ்யூஸ்வல் வந்து ஆ செவன்டீஸ் எயிட்டிஸ் அந்த ஒரு பாட் டி இயர்ஸ் வந்து சம்திங் வந்து பைசா டூ ருபீஸ் வரையு தா ஏத்திருக்காங்க பட் இந்த ஒரு ஒரு த்ரீ இயர்ஸ்ல வந்து ருபீஸ் கணக்குல ஏத்தி இப்போ மேக்சிமம் த்ரீ ருபீஸ் டூ ருபீஸ் இந்த ஷெல்லன்றதெல்லா வந்து தேர்ட் பார்ட்டி பெட்ரோல் பங்க்கு அவுங்கயெல்லா வந்து இங்க வந்து ஒன் நாட் த்ரீ இருக்கு போதே ஒன் நாட் செவன் வித்துட்டாங்க அப்பறமா இப்ப இப்ப வந்து அ நார்மலா இண்டியன் பேங்க் பெட்ரோல் பங்கு வந்து அ ஒன் டாட் நைனு இருக்கு
ம்
ஆ ஜியோல வந்து ஒன்ற அ ஒன் ஒன் டூ இருக்கு இப்ப வந்து அது இல்லாம இப்ப வந்து ஹண்ரட் பர்சன்டேஜ் பெட்ரோல் சொல்லுவாங்க எக்ஸ்பீடுன் சொல்லுவாங்க ஸ்பீட் பெட்ரோல்லா வந்து எவ்ளோ இருக்குனா ஒன் தேர்ட்டி ஃபோர் ருபீஸ் விக்குது பெட்ரோலேயே இவ்ளோ இது இருக்கு இப்ப நம்ம யூஸ் பண்றது வந்து இ டொண்ட்டி இப்ப நம்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஈ டென்ல யூஸ் பண்ணுணோ ஓகேங்ளா இப்ப வந்து இ டொண்ட்டி யூஸ் பண்றோ
த பத்திலா எனக்கு அவ்ளோ தெரியாது சா அவ்ளோ டீப்பர்ரா லா போவேன்னா லைக் ஜென்ரலா என்னங்கறத பாத்து பேசலா ம் ம்
னல் லாங்குவேஜ் என்ன
இந்தியன் நேஷனல் லேங்வேஜ்ஜா
ஆமா இன்டியா
ஏயா நேஷ்னல் லேங்வேஜ்னா ஹிந்திங்ளா
அப்புடி எல்லா கெடையாது குஜராத்தியு கிடையாது ஹிந்தியு கிடையாது நீங்க சிஸ்டம் முன்னாடி தான இருக்கீங்க தமிழு கெடையாது இந்தியாவுக்கு நேஷனல் லேங்வேஜுன் ஒண்ணு
க் கெடையாது இது வந்து க்ருஷோபா அகேடமில இப்ப ரீசெண்டா அவரு சொன்னாரு
அப்புடிங்களா பட் எனக்கு இது ஒரு நாலே அஞ்சு இண்டியாவுக்கு வந்து நேஷனல் லேங்குவேஜ்ல்ல சப் லேங்குவேஜ் வந்து பதினாறு
டி என் பி எஸ் சி அகா டமில ஒருத்தரு கிளாஸ் எடுக்கும் போது அவுங்க அவுங்க வீட்ல இருக்கறவங்கள கேட்டாங்க அப்ப அவுங்களே ஹிந்தி குரா அ குஜராத்தி அதெல்லா சொன்னாங்க அப்போ சொன்னாங்க இந்தியாக்குனு ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு லேங்வஜ் நேஷனல் லேங்வேஜே கெடையாதுன்ட்டு அவரு சொன்னாரு
அதுல வந்து நம்மன அஃபிஷியல் லேங்குவேஜ் வந்துன ஹிந்தி வந்து அ அ அலோ அரௌண்ட் வந்து இண்டியால வந்து
ம்
நெறைய பேர் பேசுறாங்க சோ அதனால
ம்
ஹலோ அதனால அப்டி அதிகமா ஆயிருது அதிகமா வந்து ஹிந்தி ஹிந்தின் சொல்றவ
ம்
பட் வந்து மேக்சிமம் நம்ப வ டொண்ட்டி டூ லேங்வெஜ் வந்து நம்ள் செட்யூல் பண்ணிருக்காங்க செட்யூல் லேங்வேஜ்னு சொல்லாங்க பட் நம்ம ஒரு பதினாறு லேங்வேஜ் இந்த பத்ருவா நோட்டு பின்னாடி இருக்குல ஒரு பதினாறு லேங்வேஜ்ஜு தமிழ் ஹிந்தி குஜராத்தி கர்நாடகா சிக்ஸ்டி பெர்சன்டேஜ் ஹிந்தி பேசுறாங்க நாப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அந்த அதர் சைடு சோ அதனால வந்து ந்து மோஸ்ட்லி வந்து ஹிந்தினு சொல்லுவாங்க
ம்
ஹிந்தி வந்து அவ்ளோ அதிகமா பேசுற லாங்குவேஜ் பட் ஆனா அது நேஷனல் லாங்குவேஜ் கெடையாது
ஓகே
நெறைய பேருக்கு தெரியாது நெறைய பேருக்கு அது அவ்ளோதான் ஹிந்தின்னு சொல்லிடுவாங்க டக்குனு இப்ப தமிழ்நாட்டுல எது மோஸ்ட் பேசனா தமிழ் சொல்லுவாங்கல்ல
ஆமா நானே இப்ப ரீசண்டா தான் எனக்கு அந்த அந்த சார் சொன்னாரு
ம் ம்
ம்
அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஹிந்தி தான் அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேர் ஹிந்தி தான் ஹிந்தி தான் ஹிந்தி தான் சொல்லுவாங்க ஆனா ஹிந்தி கெடையாது நம்ப நம்ப ஹிந்தி சொல்றதே ஒரு டவுட்ல சொல்றது ஒன்னும் பரவால்ல பட் அந்த சைட்ல வந்து ஹிந்தி தானு அடிச்சு சொல்லுவாங்க அவங்கல்லாம் அக்சப்ட் பண்ணவே முடியாது அவங்கள எல்லாம் அந்த சைடு வந்து அனுச்சிட்டு ஒரு டுவெண்டி பர்சன்டேஜ் மட்டும் தான் கொஞ்சம் டல்லாருக்கும் ஒடிசா பீஹார் யூபி இங்கெல்லாம் வந்து எஜுகேஷன் கொஞ்சம் கம்மியா க்ஷஃருக்கும் ஒரு டென்து அந்த லெவல இருந்த அவ்ளவுதான் இருக்கும் பட் ஆனா அத தாண்டி வந்து குஜராத் ஆ ஹரியானா இங்கெல்லாம் வந்து செம்ம ஹையாருக்கும் கேரளா லெவல்ல இருக்கும் நாலேஜ் அவன் டுவெல்த் படிச்சும் நல்லா பீளியான்ச பேசுவான் இங்கிலீஷு
ம்
ம் அதனால அந்த சைட கொஞ்சம் நாலேஜ் பேர்சென் இருப்பாங்க
ம்
ஆனா மோஸ்ட்லி கம்மிதான் கொஞ்சோ கம்மிதான் அறிவு அவங்களோட அவங்களோட இப்ப எப்டி சொல்றது அவங்களோட லைப் ஸ்டைல் வேற அவங்க வீட்டுக்கு ரெண்டு மாடு ஒரு ஆடு ஒரு வீடு கொஞ்சோண்டு எடம் அவ்ளோதா அவுங்க அன்னி அன்னி லைஃப் மட்டும்தா பாப்பாங்கலாடி அங்க வந்து எக்கானமிக் லெவல்யே வந்து பிரைஸ் ரொம்ப கம்மி தா சே சேலரி ரொம்ப கம்மி தா இப்பயும் அங்க வந்து சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் சேலரிக்கு ஒர்க் பண்றவங்க இருக்காங்க பார்டி ருபீஸ் பிப்டி ரூபீஸ் ஒர்க் பண்றவங்க இருப்பாங்க அதனால அவுங்கள கம்பேர் பண்ணுபோது நம்ம கொஞ்சோ பெஸ்ட்டு பட் அவுங்களுக்கு வந்து அவுங்க மோஸ்ட்லி அவுங்கல்லா வந்து இப்ப இசுஸ் எல்லாம் வந்துச்சின்னா அவுங்ளே வந்து மோஸ்ட்லி இந்த ஊரு நாட்டம அதெல்லாம் இப்பயு அங்க இருக்கு
ஓகே
அவுங்ளே கிளியர் பண்ணிக்குவாங்க கன்னு நாட்டு நாட்டுத்துப்பாக்கி இப்பயு யூஸ் பண்ணுவாங்க மூடத்தனமா சொல்லுவாங்க அந்த சைடு போறீங்களா டிக்கெட் ஏதாவது வேணுமா
இல்ல இல்லங் ஃப்ரோ
போயிட்டு வாங்க அங்க வந்து அதிகமா இந்த ஒட்டகம் ஒட்டகம் அந்த சைடு ராஜஸ்தான்ஸ்ல்லா ஒட்டகம் ஒட்டக பாலு நெய் சப்பாத்தி இதுதா ஃபேமஸ் அந்த சைடு கோது ம் நல்லா வெளையும் ஹரியானல அரிசி நல்லா வெளையும் காஞ்சிபுரம் எவ்ளவு அந்தளவுக்கு நா நல்லா இருக்கும்
சோ இங்க ஜென்ரலா அவ்ளோ தூரத்துக்கு போகவேனா நம்ம தமிழ்நாட சுத்தி என்ன இருக்கு
தமிழ்நாட சுத்தியா
ஆ நம்ம தமிழ்நாட சுத்தி என்
தமிழ்நாட சுத்தி நெறைய மல இருக்கு நெறைய மல இருக்கு கர்நாடகால தண்ணி இருக்கு பராப்ளோ இருக்கு இஷுயூஸ் இருக்கு சொல்லுங்க டிஆர் மாரி ஏ பேசிட்டே இருப்பே அந்த மாரி
நெறைய இஷு போது இஷு இஷ்யூ மட்டு தா பாக்க முடியு அதுக்கான சொலியூஷன்லா நம்ம ட்ட இல்லியே சும்மா அ ஜென்ரல்லா இப்ப இப்ப ஓரளவுக்கு இப்போ கொஞ்சோ சேஞ்ச் ஆயிருக்கு பாக்கலா என்ன நடக்குதுனு
இப்போ நெறைய மீன் இப்ப நெறைய இயற்கைய காப்பாத்துற மாரி நெறைய விஷயங்களு ஒ ஒவ்வொருத்தங்க நல்ல மழ மரோ நட்றது அது இதுன்னு பண்ணிட் தா இருக்காங்க சோ நம்மள சுத்தி ஏதோ கொஞ்சமாவுது கேரளா அளவு கொண்டு வர முடியனாலு ஓரளவு நம்ம தமிழ்
கேராளல ரூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு
ம்
பட் நம்ம இதுல அப்டி கெடையாது நம்ம இதுல ரூல்ஸ் பேசனா பொழப்பாங்க
ஓகேங் ப்ரோ சரிங் ப்ரோ பாப்போ
ம் ஓகே பாய் சி யூ